கேக்குதுங்களா தோழி
அ ஆ கேக்குது தோழி சொல்லுங்க என்ன பண்றீங்க தோழி
ஆன காஃபி குடுக்கலான்னு எடுக்கிறே தோழி
என்ன தோழி
காஃபி குடிக்கலான்னு இப்பதா எடுக்கறே
அப்டியா கொஞ்சோ கொஞ்சோ சவுண்டா பேசுங்கத் தோழி எனக்கு கேக்க மாட்டேன்து
இப்ப கேக்குதுங்களா
ஆ, கேக்குது தோழி டீ போட்றீங்களா இப்பதா
காஃபி குடிக்க போறோ தோழி
ஓ காஃபி குடிக்கிறீங்களா சரி ஸ் செரி தோழி என் இப்போ நீங்க மெஹந்திலா வைப்பீங்களா தோழி நீங்க
மெஹந்தியா அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ச்சிருந்தது நா வைக்கறத்தில்ல யூஸுவலா ச் சின்ன வயசுல இருந்தே நாங்க வந் து முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட தா வச்சுக்கிறது ஈஷு தொலா அதுனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் தா ஆனயஸ் சிஸ்டர் கூட டைம்ஸ் வந்து டரை பண்ணுவாங்க
உஹம்
ஆனா நா எனக்கு வெ தெரியாது நீங்க தோழி நீங்க எப்படி
நா எப்பயாவது கொஞ்சமாதா வெப்பேங் தோழி ரொம்பெல்லா டிசைன் லா போட மாட்டே சும்மா ஓரளவுக்கு
அந்த மாரி நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்க ஜாயின் பண்ணலாம்ல எதனா கிளாஸ்
இல்ல இல்ல அவ்வளோல்லா இல்ல தோழி கொஞ்சோ தா போடுவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டு இல்ல சும்மா எப்பயாவது போடுவ அவ்ளோதா
அகேஷ்னலா போடுவீங்க க்கல்லா உம் ம்
என்ன தோழி டீ குடிச்சுட்டு அடுத்து என்ன வேல செய்யலான்னு இருக்கீங்க
ஒரு வேலையு செய்ய மாட்டே ரெஸ்ட் தா இப்போ கொஞ்சோ உம் எப்டி சும்மா வேலையே செஞ்சுட்டு இருக்க முடியு நம்ம சொல்லுங்க தோழி நம்மளுக்கான டைம் நம்மதா எடுத்துக்கணு உஹம்
உங்களுக்கு இந்த கிராமத்து வாய்க்க புடி குமனாக் வாய்க்க புடிக்குமா தோழி
எனக்கு என் எப்பவுமே சிட்டி தா பட் என்னோட பேஃட் என்னன்னா இங்க வந்து வில்லேஜ்ல இருக்கறவங்க தா ஆயிடுச்சு வில்லேஜும் எனக்கு புடிக்கு அது ரொம்ப சின்ன வயசு சுல எனக்கு ரொம்ப புடிக்கு அப்ப நெறைய ஃரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு க அவங்க எல்லாரையு மீ புடிக்கு எனக்கு இப்போ வந்து எல்லா மைண்ட் செட் வேற மாதிரி ஆயிடுச்சு யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் புிடிக்கும் இல்ல அந்த மாரி வில்லேஜ்ஜா மாறிருச்சு சோ அதனால எனக்கு பிடிக்கிறதுல
உம் சரிங்க இல்ல இப்போ சின்ன வயசுல சொன்னீங்கள ல்லாம் எப்படி இருப்பீங்க கிராமங்கள் உள்ள போனீங்கள்ளா நீங்க
ஜாலியா இருக்கும் ரொம்ப இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் புரியாது அப்ப வந்து கல்லங்கா விளையாடுவோம் அதுக்கப்புறம் வந் தோ அந்த நொண்டி ஆட்டம் சொல்லுவாங்க ந அந்த கல்ல தூக்கி தூக்கி போட்டுட்டு ஒரு பாக்ஸ் மாறி போட்டுட்டு ஒரு விளையா ம் அதுக் அதுக்கப்புறம் வந்து மச்சிலி மச்சிலி கித் எத்தனா பானி அந்த மாரி சொல்லிட்டு போவோம் முஸ்லிம் கேர்ள்ஸ்க் கூட விளையாடி இருக் ப்ம் தவளை மாரி இது பண்றது நல்லா இருக்கும் ஒரு எக்ஸைட்டடா ஒரு சின்ன வயசுல
இப்போ கல்லாங் கல் சொன்னீங்கல்ல தோழி அந்த கல்லாங்கல எத்தனை கல் கற்களை வச்சு விளையாடுவீங்க நீங்க
நானா நா வந்து நரி தூக்கி போட்டுட்டு விளையாடுவோம் ஆனா எத்தனை கல்லல்லா ல்லாம் ஞாபகம்ல எனக்கு
உம் இப்போ கல்லாங்கன்னா இப்போ நம்ப துக் தூக்கி போட்டு அந்த கைல புடிச்சி அது நம்ப தூக்கி போட்டு விளாட்ணும்ல கல்ல டச் ஆவாம விளாட்ணும் பட்டிச்சுன்னா அவுட் அஹ் அடுத்தவங்க அது விளாட்னோம் ஆப்பனன்ட் வந்து விளாட்னோம் ஓ அது நல்லத ஆஹ் நாங்களும் வில்லேஜ் போயிருக்கோம் தோழி அங்கல்லாம் நா நாங்களும் இப்டிதான் விளாடுவோம் அதே மாரி பல்லாங்குழி விளாடுவோம் உம் பல்லாங்குழி விளாடுவோம் அது ஆறு வட் வட்டங்கள போட்டு அந்த பக் ஒரு ஆறு வட்டங்கள போட்டு சரி கா காயின்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா அந்த புள்ளியங்க கொட் கட்டைகள பொறுக்கிட்டு வந்து ஆஹ் வச் வெச்சு நாங்க விளாடுவோ
அந்த இது வச்சு ஒரு மூவியே வந்துருக்கு ரீசன்டா பாத்தீங்களா இந்த பல்லாங்குழி வெச்சு தாய் கெழவினு ஒரு மூவி அந்த லேடி நல்லா நடிச்சு ஆமா அதுல வந்து ஒரு வுமன் ஓட லேசனையே அதுல சொ லிருப்பாங்க அதுல
அஹ் ஆஹ்
அத வெச்சுதா பாருங்க அந்த மூவி நல்லா இருக்கோ
ஓ ஆமா தோழி அதெல்லா பேசிக்ஸ் தா அதெல்லா நம்ப வந்து தெரில போ இப்ப அதல்லா கல்லா
அத வந்து அத வெச்சுதா வந்து ஆமா இந்த ஜென் ரேஷன்கு எதுமே தெரில என்ன பண்றது பசங்களுக்கு அது சொல்லி குடுக்கணு நம்பதா என்ன பண்றது நம்பளே ஓடிக்கிட்டு இருக்கோ நொண்டினா எனக் எனக் ரொம்ப புடிக்கோ என் சிப்லிங்ஸ்சோட நெறைய டைம் விளாடுவோ
என்ன தோழி
என்ன சொல்றீங்க நொன்
இல்ல நொண்டி நொண்டி விளையாடுதல் பத்தி சொன்னீங்கல்ல இப்ப அது எத்தன கட் கட்டங்கள் போடுவீங்க நீங்க
அது ஆ அது வந் து ஃபர்ஸ்ட் த்ரீ இரு க்கு அ அப்பறோ ரெண்டு பாக்ஸ் இருக்கு டோட்டலா ஃபை நாங்க து வோ அதுக்கப்பறோ அதுலியே ரைட் ட்ட போயிட்டான் விளாடுவோ
ஆஹ்
டா வெக்கணு கால கண்ண மூடிட்டு நல்லா ஃபண்ணா இருக் போணா
ஆஹ் ஆஹ் ஆம் தோழி இந்த இந்த கோக்கோகக்... கப்டி லா விளையாடுவீங்களா தோழி
உம் சின்ன வயசு சிக்ஸ்து செவன்த் எல்லாம் விளையாடி இருக்கே கொக்கோ வந்து ரொம்ப புடிக்கும் கொக்கோ வந்து பிடி பீரியட் இருக்கூ அப் இப்பெல்லாம் ஒரு பீரியட் ஃபுல்லா கொடுப்பாங்க. கொக்கோ அது ஃபுல்லா விளையாடி இருக்கேன்
ஆஹ்
நல்லா இருக்கூ
இப்போ இந்த கோகோ பத்தி தெரியுமா தோழி அந்த பதினோரு எத்தன பேரு இருப்பாங்க ஒரு சைடு மாத்தி மாத்தி ஜிக் ஜக் உக்காஞ்சிட்டு ஆப்பண்ணன்ட்டுட சொல்ல நம்ம புடிக்கணு ஆஹ் அந்த மாதிதான் உக்காரச்ச வச்சட்டு புடிச்சு அவுட் பண்ணனும் நல்லாதான் இருக் குல்ல தோழி அது ஆமா இப்பல்லாம் எங்க தோழி பசங்க விளையாட சொன்னாலே போனதான் வச்சுக்கிறாங்க. பல்லா பசங்க
ஆஹ் இப்ப எங்க பண்றாங்க ஃபோன் தா ஃபஸ்ட்டு ஃபோன குடு அப்பதா சாப்புடுவ ஃபோனக் குடு அப்பதா செய்வன்றாங்க இவுங்கக்கிட்ட நம்ப எங் கேந்து போய் அத எக்ஸ்ப்ளைன் பண்றது ஃபோன குடுத்தா தா செய்வன்
உம் உம் உம் கபடில்லா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அந்த த தொடு கோடு கடைக்கோடு அத ல்லா போய் தொடணு அதெல்லா செ செய்ணு நல்லா கோடு போட்டு அந்த காலத்துல நம்பல்லா விளாட்ணோ தோழி இப்பல்லாம் பாருங்க வெளிவே வரமா ட்றாங்க
வெளிய வரத்துக்கே நம்ப புஷ் பண்ண வேண்டியதா இருக் கு பட் அது வந் து அந்த ஜென்ரேஷன் என்ன பண்ற
உம் அந்த ஜென்ரேஷன் கெடைக்கெற்து அது நல்லா இருந்தது தோழி அந்த வ அந்த கால ங்கல்லா இப்பல்லாம் பாருங்க
உம் இப்பதா கொஞ்சொ கொஞ்சொ அது பேக் டு ஃபாமா கொண்டு வராங்க இந்த ஆல்ஃபா
உம் ஆமா அப் இப்ப இப்ப பேட்பாலே எடுக்குறாங்க அப்பல்லா என்னது கில்லி அடிப்பாங்க அந்த இது உ வச்சி எங்க தோழி இப்பல்லா அது எங் ங்க மீனல்லா அந்த மரத்துல செய்வாங்க கில்லி தான அது
உம் ஆமா
உம் அப்பறோ கோலி குண்டு விளாடுவாங்க கோலி அடிப்பாங்க எதுவுமே இல்ல எல்லாம் போயிச்சி
னா பண்றது தோயி
உங்களுக்கு புவி புடிச்ச விளையாட்டு என்னா தோழி அந்த காலத்ல
எனக்கு இந்த விளையாட்டு நீங்க சொன்ன விளையாட்டு எல்லாமே பிடிக்கு ரொம்போ இன்ட்ரெஸ்ட்டிங்கா விளாடுவ ஆமா அதுக்காகவே நா போனு வில்லேஜ் நறிய பேர் வருவாங்க அலீவ்க்கு ஒன் மந்த் துலீவா எல்லார்மே வருவாங்க எல்லா சொந்தக்காரு உ ஒன்னா தூங்குவோ ஒன்னா இர்ப்போ
அ அப்பலா எந்த ஈகோவு இ இல்ல எந்த மானா இர் துவு கடையாது உர் நேரா போனு எ எல்லா ஒண்ணாந்து ஒண்ணா ஆக்கி சாப்
உன்னோடது என்னோடதுன்னு அ சண்டையே வராது
அதெல்லா அந்த காலம் தோழி இப்பல்லா அப்டி கெடையாது இப்ப பசங்களே எதுவு சொல்ல கூடாது நெனைக்கிறாங்க ம் ம் நம்ம வந்து தப்பு செஞ்சா சொல்லலா சும்மாவே இப்ப வந்து சொல் சொல்றாங்க
இப்பதா ஆஃப் பண்ண
ம் அதா தோழி கிராம வாழ்க்க அந்த காலத்து வாழ்க்க நல்லா இருக்கு இப்ப கிராமங்கள் எப்டி இருக்குன்னு தெரில இப்ப இதெல்லா
அவங்களே ஃபோன் தா வச்சின்னு இருக்காங்க சிட்டியா இருந்தாலு வில்லே ஜ்ஜாருந்தாலுமே ஃபோன்தா யூஸ் பண்றாங்க
என்னது தோழி
சிட்டியா இருந்தாலுமே வில்லேஜ்ஜா இருந்தாலுமே இப்ப ஃபோன்தா யூஸ் பண்றாங்க
ஆமா ஆமா தோழி இப்ப ஃபோன் எல்லா வந்ட்டதுலருந்து வெளியவே பாக்க முடில ஓடி புச்சினா விள்யாடி ட்ருப்பாங்க ஒன்னு சுத்தமா இல்ல எல்லா வீட்டுக்குள்யே முடங்கீட்ட ஃபோனதா பாத்துட்ருக்காங்
ன்னா பண்ண முட்யு
ஒ நம்ப அதுதா தோழி என்ன பண்றது மிஸ் பண்றதா இருக்கு க்ராம வாய்கைகள நம்போ நம்பு பசங்ளாது வற சொல்ல வறுன் கெடக்குன் பாத்தா நம்ப பசங்ளுக்கு கெடக்காது போல என்ன பண்றத்
அவுங் மட்டு நெனச்சாப்பு புனியாது கூட இருக்கிறவுங்குளு நெனக்கிணு
அது யாரும் நெனைக்க மாட்டாங்க தோ ழி இப்பல்லா
இந்த ஜென்ரேஷன்ல எப்டின் பாத்து வாழ் வே இதா ருக்கு அப்ப எப்படி நம்ப கொழந்தைங்ளுக்கு சொல்லிக் குடுக்றது எத்தனைக்கும் நம்ம கைண்டா இருக்கதா சொல்லி குடுக் றோம்
ம் ஆனா ஆப்போனன்ட்ல அவுங்க எப்படி சொல்லி தராங்கனு தெரிலயே நம்ம கரெக்டா வ தாலோ அது நம்ப கூட சேர்ற பசங்க எப்டி இருப்பாங்கன்னு தெரில என்ன பண்றது நம்போ
ம்
அடம்புச்சாலே கெடைச்சிடுணு நெனைக்கிறாங்க கொழந்தைங்க லாப் இப்போ சாப்பட்ற பொருள்ளவா வேணும் அதா வேணும் என்ன வேணா வாங்கி சா
அது கண்டிப்பா வந்தே ஆகணும் வந்தாதான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க
சரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது நா அப்புறோ கூப்பிடவா ஆ ஓகே தோழி